பனி
ஆ சொல்லுங்க தோழி ஏ இப்ப தோழி இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம்ல தோழி இந்த மாரி பாத்திங்னா இந்த பள்ளி நம் ப பசங்களுக்குன்னு எதாவது தனியாவு நம்ம அவங்களுக் கிந்த அ பாட்டு போட்டி செஸ்ஸு இந்த யோகா அதெல்லா கத்து தரணுன் சொல்லிட்டு அத பத்தி பேசிட்ருந்தம்ல தோழி நீங்க அத பத்தி என்ன தோழி நெனை க்றிங்க நம்ப எக்ஸ்ட்ரா எதாது அவங்களுக்குன் போட்டு அந்த இதையு கொண்டுட்டு வர்ணுமுல்ல தோழி வெறு படிப்பு மட் டுமே இருந்தா அது நல்லா இருக்காதுல தோழி அவங்களுக்குனு ஒரு என்டர்டெய்ன்மெண்ட் அந்த மாரி இருக்கணும்ல தோழி
ஆமா தோழி கண்டிப்பா தோழி நானு என்னுடைய மகனுக்கு பள்ளிக்கூட ஆரம்பிச்சதுல இருந்து இந்த யோசனதா தோழி ஓடிகி ட்ருக்கு எதையாவது ஒரு இத்தல பசங்கள ஆ எதுல ஆர்வமா இருக்காங்களோ அது ல கலக் கலந்துட்டோனா அவங்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்வு கெடைக்கு அத பத்தின ஒரு ஆர்வமு இருக்கு ஆ மைண்டு கொஞ்ச மாத்திக்கறத்துக்கு இருக்கு எப்ப பாத்தாலு படிப்பு படிப்புன் இல்லாம அவங்களுக்கு எது ஈடுபாடோ அதுல உட்டோனா அதுல அவ வின் பண்லால தோழி அதுக்கான நானு பாத்துட்ருக்கே இப்ப என் மகனுக்கு பாத்திங்கன்னா செஸ்ஸுன் சொல்லுவோல சதுரங்க விளையாட்டு அது ரொம்ப விளை ஆர் வ இருக்கு தோழி பாத்திங்கன்னா அவ சின்ன வயசுலயே வந்து யோகா கிளாஸ்லா போனா தோழி யோ கா சிலம்பம் இந்த ரெண்டு கிளாஸ் ஆ அனுப்புனோ ஆனா என்ன பாத்திங்கன்னா ஏ பையனுக்கு இந்த பனி சீசன் வந்தா ஒத்துக்காது தோழி பாத்திங்னா அப்ப அனுப்புறதில்ல பாத்திங்கன்னா அதனாலயே பாத்திங்கன்னா அப்டி கன் னியூசா போல ஒரு நாலு அஞ்சு பெல்ட் வா வாங்குனா தோழி அதுக்கப்புற அவனால கண்டினியூவா நாங்க அனுப்ப முல்ல காலு கொஞ்ச அடிபட்ருச்சி அதுல இருந்து நா அனுப்புல தோழி பாத்திங்கன்னா இப்ப அவனுக்கு ஆசையா இருக் கு யோகா போகட்டுமா மா செஸ் போகட்டும்மா அபாகஸ் போகட்டுமா அப்டின்னு அவ கேட்டுக்கிட்டே இருக்கா தோழி இப்ப சூழ்நிலையும் பாத்திங்கினா மழ இப்ப நம்மளால தொடர்ந்து நா அவன கிளாஸ் அனுப்ப முடில தோழி பாத்திங்கன்னா இப்ப அதா இந்த மாத முடியட்டு அடுத் த மாதத்துல ஆரம்பத்துலேயே போயி ம் செஸ் கிளாஸோ அல்லது யோகா வகு ப்போ சேத்துடலா அப்டின்னே இருக்கறா தோழி இப்ப கூட நேத்தி பாத்திங்கன்னா யோகா தின சர்வதேச யோகா தினங்கூட கொண்டாடுனாங்க தோழி நாடு முழுவதும் பாத் திங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அந்த விஷய வந்து
ஆ பாத்த தோழி நானுமே இந்த சில நியூஸ் பேப்பர்ல சமூக வலைதளங்கள்ல எல்லா பாத்த தோழி நானுமே
சரிங்க தோழி நம்ம நாட்டு பிரதமர் கூட இத பத்தி வந்து எல்லாருமே வந்து ஒரு பத்து நிமிடமாவது டெய்லி யோகா செய்ங்கனு சொல்லி தொலைக்காட்சி வழியா எல்லாருக்குமே வந்து ஒரு அறிவுரை குடுத்தாங்க தோழி வந் து எல்லா மாநிலங்கல்லயு பாத்திங்கன்னா இது இது யோகா வந்து நேத்தி செஞ்சாங்க தோழி அ இதுல அதிகபட் சமா பாத்திங்கன்னா கொல்கத்தால மட்டுமே தோழி ஒரு முப்பதாயிர பேரோட சேந்து பிரதமர் மோடியு வந்து இந்த யோகா வந்து செஞ்சாங்க தோழி இத வந்து நா தொலைக்காட்சில பாத் த தோழி அப்பனா நாங்கல்லா நேத்தி வந்து வெளியில போயிட்டோ தோழி ஒரு குடும்ப விழாவனால வெள்ல போயிட்டோ செரி அது நம்மளால டெய் விலா செய்ய முடிலயே யோகா தின அன்னைக்காவது யோகா செய்வோ அப்டின் நெனைச்சிக்கிட்டு இருந்தே தோழி அன்னைக்கு ஒரு வேல வந்ததுனால செய்யவே இல்ல தோழி ஆனா என்னுடைய மகன் பாத்தீங்கன்னா டெய்லி காலைல எழுந்து என் கணவரு என் மகனு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு யோகாவாது செய்வாங்க ஆ மூச்சி பயிற்சி ச்சு இது வந்து டெய்லி செய்வாங்க தோழி பா்த்தீங்கன்னா அ சனி ஞாயர் மட்டு பாத்தீங்கன்னா எல்லா தூங்கி எந்திருக்னால லேட் ஆயினால அன்னைக்கு மட்டு பாத்திங்னா அத வந்து தவிர்த்துவாங்க தோழி ரெண்டு பேரு பாத்தீங்கன்னா ஏன்னா அந்த ஒரு நாள்தா மா என்ன தூங்க உடு அந்த ஒரு நாள் தான்ப்பா நீஜத்தை என்ன தூங்க விடு அப்டின்னு ரெண்டு பேருமே சொல்லுவாங்க அதனால அந்த ஒரு நாள் தூங்கட்டு அப்டின்னு நா உட்டுருவே தோழி என்னுடைய பள்ளி வாழ்க்கைல பாத்தீங்கன்னா தோழி யோகா வந்து எங்க பள்ளிக்கூடத்லயே சொல்லி குடுப்பாங்க தோழி இந்த ஆண்டு நிறைவு அப்ப இந்த ஆண்டு விழானு ஒன்னு வப்பாங்கள தோழி அப்ப பாத்தீங்கன்னா அந்த யோகா வந்து ஒரு எட்டாம் வகுப்பு மாணவர்கள் மாணவிகள்னா அந்த எட்டாம் வகுப்பு ஃபுல்லா ஒரு ஒரு ஆறு ஏழு பிரிவு இருக்கு தோழி ஆ பிரிவு ஆவணா பிரிவு இ பிரிவுனு அந்த மாரி பிரிவுகள உள்ள எல்லாரையுமே பாத்தீங்னா காலைல ஒரு ரெண்டு மண்நேர வெயில்ல நிக்க வச்சு தோழி யோகா ஆசனங்கள் சொல்லிக் குடுப்பாங்க தோழி அ அது வந்து ஆனா உடலுக்கு நல்லதா அந்த வெயிலுக்கு நிக்க முடியாத தோழி வேர்த்து ஊத் து பாத்தீங்கன்னா வந்து தோழி ஆ கொஞ்ச கடினமா இருக்கு ம் கண்டிப்பா தோழி இது காலைல ஒரு ஆறு மணிக்கெல்லா இதல்லா செய்யனு தோழி ஆனா வந்து வெயில்ல நிக்க வச்சு செய்ய வுடுவாங்களா செல மாணவிகள் சாப்புடாம வந்திருப்பாங்க செல மாணவிகள் பேருந்துல இருந்து வந்து எறங்கி நேரா வகுப்பறைக்கு வரப்ப அந்த ஒரு சோர்வு காரமா பாத்தீங்கன்னா மயக்க போட்டுல்லா உழுந்து இருக்காங்க தோழி நெறைய பேர் பாத்தீங்கன்னா நாங்க செய்வோ தோழி செஞ்சி அதுல வந்து பாத்தீங்கன்னா யார் அதிகமா நல்லா செய்யறாங்களோ எவ்ளோ சீக்கிர அந்த வினாடிகள் செய்யறாங்களோ அவுங்களுக்கு வந்து பரிசல்லா குடுத்துருக் காங்க தோழி வந்து வந்து மாணவர்கள ஊக்குவிக்கணு அப்டிங்கிறதுனாலயே அந்த மாரி எல்லா செய்வங்க தோழி பாத்தீங்னா இ உங்கள் பள்ளிக்கூடத்துல அந்த மாரி எது உண்டா
ம் இல்ல தோழி நாங்க படிச்சப்பலா இந்த யோகா இது இல்ல தோழி அந்த அளவுக்கு அவங்க பள்ளில கொண்டுட்டு வர்ல தோழி ஆனா இந்த இந்த பேஸ்கெட்பாலு வாலிபாலு அப்ற வந்து இந்த கொக்கோல்லா சொல்லுவாங்ளா தோழி
ஆமா தோழி ஆமா தோழி
நாங்க படிச்ச காலத்துல அதுலாந்தா தோழி கொஞ்ச இதுவாவே இருந்தது அப்ற என் எஸ் எஸ் ஜி ஆர் பி அதெல்லா சொல்லுவாங்கள தோழி ஆ அதெல்லாதா தோழி பெருசா இருக்கு அதுலதா தோழி நாங்கல்லா போறது பத்தாதக்கு இந்த பாட்டு க்ளாஸு மெயினா பாட் டு க்ளாஸ் இருக்கு தோழி நா படிச்சது ஃபுல்ல இங்க அ கேர்ள்ஸ் ஸ்கூல்தா தோழி பொண்ணுகக்குள்ள பெண்கள் மேல்நிலை பள்ளிதா தோழி அதனால பாத்தீங்கனாலே இப்டிதா தோழி வச்சிருப்பாங்களே எங்ளுக்கு ம் யோகான்னு பெருசா வச்சதில்ல தோழி ஆனா எனக்கு ஆச தோழி யோகா கத்துக்கணு யோகா கத்துக்கிட்டா நம்ம ஒடலுக்கும் நல்லது இந்த மனது சோர்வு அதெல்லா இருக் காது மன அந்த மனசு இது பண்றது அந்த இதல்லா கொஞ்ச மனசு லோசா இருக்கும்ல்ல தோழி ஒ உடல்வாகு நமக்கு நல்லாவு இருக்கு அப்டின்னு நா ஆ வந்து பார்த்திங்னா எம் பிள்ளைக்கு விடணுனு ஆச தோழி அவ தா கொஞ்ச துரு துரு இருப்பானா மருத்துவரே சொல்லிருக்காங்க இவங்கள யோகாலலா வுடுங்க கொஞ்ச அவரு உக்காந்து அவரு கொஞ்ச இது பண்ணிக்கணு ஏன்னா என் நேரமு துருதுருன் இருப்பா தோழி ஆனா பாத்தீங்ன்னா படிக்க சொன்னா படிச்சிருவாங்க எழுத சொன்னா எழுதிருவாங்க எந்த பிரச்சனையுமே இருக்காது இந்த விஷயத்துல ஆனா நான்ஸ்டாப்பா நடந்துகிட்டேதா தோழி இருப்பாரு உக்கார மாட்டாரு அது வந்து நீங்க சாப்பாடே குடுக்கலனாலு அவர் வந்து சோர்வே அடைய மாட்டார் தோ
அப்படியா தோழி ம்
அதுனாலயே யோகா போடுங்க அப்டின்னுல்லா சொன்னாங்க தோழி ஆனா வந்து அ ஞ்சு வயசுல வந்து யாரும் போட மாட்டோ அப்டிங்றாங்க ஆனா இதே வந்து பாத் த்தீங்னா உங்களுக்கு சென்னைல எடுக்கறாங்க தோழி அஞ்சு வயசு ஆனாலுமே
அங்கலா எடுப்பாங்ளா தோழி அந்த கொழந்தைகளுக்கு வந்து நம்ம ஊரு வந்து இந்த பக்க தா தோழி இந்த டெல்டா பகுதி மற்ற மத்திய பகுதிகள்லா பாத்தீங்ன்னா கெடையாது தோழி வ
நா விசாரிச்சே தோழி ஏழு வயசுலதா சேப்போ அப்டிங்கறாங்க தோழி போன வருஷ அவரு இப்போ இந்த வருஷ நா பள்ளி மாத்தி விட்டேன் தோழி அங்க சரி வரல சொல்லிட்டு போன வருஷோ அவ பள்ளில படிச்சப்ப வந்து யோகா போடலான் சொன்னாங்க ஆனா அவுங்க பேருக்கு உக்கார தா தோழி வச்சிருந்தாங்க இவ சின்ன பிள்ளைன்னு ம் அதனால என க்கு அந்த அளவுக்கு விருப்ப இல்ல அதனால திரும்பி போகல அனுப்புல தோழி அவர சரி அதா ஏழு வயசு ஆகட்டு இன்னு ஒரு வருஷ இருக்கு தோழி ஏழு வயசு ஆது முடியட்டு மு ஏழு வயசு ஆரம்பிச்சட்டுலயே நம்ம போட்டுட்ர்லா அவர அந்த ஒரு மன ச இது இருக்கும்ல தோழி அவரு கொஞ்ச உக்காந்து எல்லா பண்ண அதனால தா தோழி நா நெனைக்கிறது செஸ்சு போடலா அவுருக்கு கொஞ்ச நல்லா பண்ணுவாரு தோழி பத்தாதுக்கு ஒரு எடத்துல உக்காந்து அந்த யோசிக்கிற தன்மை எல்லாமே வரும்ல தோழி
அப்படியா தோழி
ம் எந்நேரமு உங்களுக்கு நடந்துகிட்டே இருந்தா எப்டி தோழி சுறுசுறுப்பா இருப்பாரு தோழி எந்நே ரமு இப்ப நீங்க அவருக்கு ஆனா ஷட்டில் ரொம்ப இஷ்டோ நல்லா நார்மலா போனதில்ல ஆனா நல்லா வெளையாடு வாரு இப்பவே அவரு அத வுட்டீங்னா அதுல இதா வந் துருவாரு இருந்தாலு அது கொஞ்ச நம்ம லேட்டா கூட சேத்துக்லா அது ப்ரச்சன இல்ல ஏனா வந்து அதையு விசாரிச்சே தோழி அது விசாரிச்சதுக்கு பா பாத்தீங்னா அது மாதம் ஆயர்வா ஆனாலும் வந்து சின்ன பிள்ளைங்கறதுனால அவர் உக்கார வச்சு வேடிக்கை காம்க்கறாரு உள்ளாரயே அப்பப்ப அடிக்க சொல்றாரு அவளோ தா
ஆ
மத்த படி வேற எதுவு கொஞ்ச இதா போ மாட்றாங்க கொஞ்ச பெரிய பிள்ளை ஆனா தா காலைல அந்த வா இது பண்றது எல்லா பண்ணி வுட்றாங்க தோழி சரி இப்ப செஸ்க்கு போனா உக்காந்து யோசி இப்போ உக்காருவாரு கொஞ்ச உக்காந்து பண்ணணுனு சொல்றாங்க தோழி எல்லாருமே அது சரி அதனால செஸ்சு சேத்துடுவோ அபேக்கஸ்சு நீங்க சொன்ன மாரி நா விசாரிச்சுட்டு தா தோழி இருக்கே அபேக்கஸ் கொஞ்ச நாள் போட்டு அதுலயு கொஞ்ச இதா வரலாம்ல எதுல போ ட்டாலுமே வந்த நாள் ம்
ஆ சரிங்க தோழி இது இல்லாம தோழி பாத்தீங்கன்னா பசங்கள நம்ம டெய்லியு சாந்ரோ ஒன் அவராவது தோழி ஒரு மண் நேரமாது வெளையாட விடணு தோழி வந்து நம்ம என்னதா கிளாஸ் அனுப்பனாலு தோழி நம்மோ பிள்ளைங்க நம்ம கண்ணு முன்னாடி ஓடி ஆடி விளையாடுறத பாத்தா நம்மளுக்கு ஒரு மனசு வந்து மகிழ்ச்சியா இருக்குந்தோழ் அந்த கொழந்த அழு அவுங்க விளையாடுறது ஒரு பக்கோ இருந்தாலு அந்த கொழந்தைகளோடு சேர்ந்து நாமும் விளையாண் டானா தோழி நம்ம உடலுக்கு நல்லது நம்ம அம்மாவோ நம்ம அப்பாவோ நம்ம கூட வெளையாடுறாங்கன்னா அந்த கொழந்தைகளுக்கு என்னாயிருதுனா ஒரு மகிழ்ச்சி இருக்கு எங்க அம்மாடா எங்க அம்மா வெளாடு டுவாங்க எங்க அப்பா வெளாடுவாங்க அப்டின்னு அந்த கொழந்தைங்க ரொம்ப பெருமையா வேற சொல்லிக்குங்க தோழி அது பாத்தீங்ன்னா அது அவங்களுக்கு பெரிய பலனு சொல்லா
கண்டிப்பா தோழி வெளையாடுவோ தோழி இவரு என்ன பாத்தீங்ன்னா ம் இப்ப இங்க ம் இந்த எங்க ஊர பொறுத்த வரைக்கு தோழி அந்த அளவுக்கு வெளயாடுறதுக்குன்னு எடோ இல்ல தோழி பார்க்குன்னு இருக்கு கோவிலு பார்கு அவ்ளதா தோழி மத்த படி பெரிய என்டர்டெய்ன்மெண்ட் பெரிய லெவல்லலா ஒன்னு இல்ல தோழி நெஜமாவே அதனால பார்க்குக்கு அழச்சிட்டு போறது உண்டு வெளையாடுவாரு மத் மத்த படி நம்ம ஏதாவ்து இந்த மாரி நீங்க சொல்ற மாரி இந்த செஸ் கிளாஸ்ஸு செட்டில் அப்பில்லா போனாதா அவங்களால அத வெளையாட்லா ஜாலியா வீட்ல ஆனா வெளையாடுவாரு கொஞ்ச நேரோ வெளையாடுவாரு அப்புறோ சைக்கிள் ஓட்டுவாரு ஏதோ ஒன்னு ஜாலியா பண்ணிக்கிட்டு அப் அப்டிலா இருப்பாரு தா அவர் வந்து இப்ப நடுவுல விடுமுறை நாட்கள்ள சென்னை போய் இருந்தோம் தோழி அக் அக்கா வீட்டிற்கு இப்ப பாத்தீங்ன்னா இங்க எவ்ளவ் வெளையாட் றதுக்கு இருக்கு ஒன் ஒன்னத்துக்கு அப்டின் சொல்ட்டு நம்ம ஊர்ல ஒன்னுமே இல்லையா அப்பில்லா சொல்லி அவர் வந்து பீல் பண்றாரு தோழி
ஓஹம் கொழந்தைகளுக்கு முக்கியமே விளயாட்டுதானே தோழி அது எங்க இருக்கோ அது அதா அவங்ளுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்த குடுக்கும் பாத்தீங்கன்னா தோழி வந்து நா நாள் முழுக்க விளயாட சொன்னாலு விளயாடுவாங்க ஒரு மண் நேரோ புக் எடுத்து படிங்கன்னா கூட பதங்க வந்து கேக்க மாட்டாங்க தோழி வந்து
தோழி நம்ம ஊருக்கும் அந்த ஊருக்கும் வித்தியாசம் எவ்ளோவோ இருக்கு இல்லையா
ஆமா தோழி ஆமா தோழி
ம் அவர் வந்து அந்த பூங்காவே நெறைய வெளயாட்றதுக்கு இருக்கா எ நம்ம பூங்காலே இப்பில்லா இல்லயே அப்பில்லா எதிர்பாக்றார் தோழி இங்க உள்ள பூங்கால நெறைய என்ன சொல்றீங்ன்னா பெரியவங்களுக்குள்ள உடற்பயிற்சி மிஷன் தான் தோழி நெறையா இருக்கு
ஆமா தோழி அது உடற்பயிற்சி மையத் துல ஆரம்பிச்சு சம்பாதுக்கிறதுலா தோழி இருக்றாங்க வந்து ஆ
அது ஒன்னு கொஞ்சோ வந்து கொஞ்சோ ஏதோ டெவலப் ஆகுதுன் சொல்லா தோழி மத்தபடி எனக்கு தெரிஞ்சு என்னோட தனிப்பட்ட இது என கருத்து என்னன்னா தோழி சின்ன பசங்களுக்குன் வெளயாட்றதுக்குன் அந்த அளவுக்கு இல்ல தோழி
ஆமா தோழி நீங்க சொல்வது உண்மைதான் தோழி இல்ல இல்ல நீங்க சொல்வதுதான் தோழி ஒன்னு வேணா வேணா மாநகராட் சியில இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த நகராட்சியோ பேரூராட்சியோ ஊர் ஊராட்சியோ ஊராட்சியில்யோ எந் எந்த வித சலுகைகளு பயன்பாடுகளோ அ மாணவரள்னு சொல்லாம மக் கள் பொதுமக்களுக்குமே எந்த ஒரு பயன்பாடுன்னா அதிகமா இல்ல தோழி வந்து இது வந்து நம்ளுக்கு வந் து வருந்தத்தக்க ஒரு விஷ்யந்தா தோழி ஏ மாநகர ஆட்சி என்ன ஊராட்சி என்ன இரண்டு பேர்லேயு வச்சுக்கூடியவங்க மக்கள் தான தோழி வந்து
ஆமா
ஆ ரெண்டு பேருக்கும் அங்க நீங்க பத்து கட்டி குடுத்தீங்கன்னா இங்க ஒரு ரெண்டாவது கட்னா தான தோழி மக்களுக்கு அதுவு வந்து வந்து ஒரு இது ஆ நாள் முழுவதும் வ க்கிறவங்களுக்கு வந்து ஒரு விதமான என்டர்டெயின்மென்ட் சொல்ல பொழுதுபோக்கு அத குடுக்கறதுக்கு வந்து ம் தவற விட்டுர்றாங்க தோழி வந்து அதுவு இந்த குறிப்பா சொல்லுங்கன்னா இந்த டெல்டா மாவட் டங்கள்ல வந்து தோழி இந்த மாரி விளையாட்டு பூங்காக்கள் அதிகமா இல்ல தோழி இப்பதா அங் க்ங்க ஒன்னு ஒன்னு கட்டிக்கிட்
ம் நீங்க சொல்ற மாரி தோழி எனக்குமே மாநகராட்சிக்கும் நகராட்சிக்குமே நா நெறைய வந்து வேறுபாடு இருக்கு தோழி நா மாநகராட்சி மாநகராட்சி ஊருக்கெல்லா போயிருக்க தோழி தங்கிருக்க பாத்தீங்கன்னா அங் க உள்ள ஒரு இது இங்க உள்ள தோழி அந்த மாரி வந்து அங்க உள்ள பசங்களுக்கு இங்க உள்ள பசங்களுக் கும் சில வேறுபாடுகள் உண்டு ம் அந்த மாரி எல்லா இருக்கு தோழி இப்ப பள்ளியில இங்க தமிழ் முக்கியந்தா தோழி நம்ம தாய்மொழிலே முக்கியம்தா தோழி அதே சமயம் நம்ம இங்கிலீஷ்லயும் இப்ப கம்யூகேஷனும் வேணுமுல்ல தோழி அத தான தோழி எங்க இன்டர்வியூ போனாலு அத தான தோழி எதிர்பார்க்குறாங்க அவுங்களுக்கு என்ன பொறுத் த வரைக்கு இந்த ஊர்ல அந்த அளவுக் கு ஒரு இது கொடுக்க மாட்டறாங்க பள்ளியில அப்டினு தா எனக்கு தோணுது தோழி ஏன்னா உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த இங்கிலீஷ் வந்து நம்ப கத்துக்க அந்த ஸ்கூல்லேருந்து வர்றதுதா தோழி அதுங்களுக்கு மனசுல பதிஞ்சி அவுங்க பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும் அவுங்களுக் கு ஆ என்ன பொறுத்த வரைக் கு அதெல்லா அந்தளவுக்கு இல்ல இதே மாநகராட்சிலலா கூட வந்துடுச்சு தோழி அது
ஆமா